ஹாய் சிஸ்டர் கேக்குதா உங்களுக்கு
க்குதா
ஆஹ் கேக்குது சிஸ்டர் என்ன பண்ணிட் டு இருக்கிங்க
சும்மாதான் இருக்குகோம் நீங்க என்ன பண்ணிட்டுக்கீங்க
தொட்லாட்டிட்டு இருக்கேன்
அப்டியா எப் பாப்பாவா கேள் பேபியா பாய் பேபி
ஃபர்ஸ்ட்டு வந்து பையன் ரெண்டாவது பாப்பா பாப்பாவ தான் இப்போ தொட்டிலாட்டிட்டுருக்கேன் தம்பி வந்து கீழே படுத்துக்கிடுவா ஆமா அவனுக்கு வந்து நம்ம கை கொடுக்கணும் நம்ம உள்ளங்கையில வந்து கண்ணத்த வச்சிட்டு படுத்தூங்குவான் இவள வந்து நம்ம தொட்டிலாட் டணும் வாழ்க்க ஃபுல்லா தொட் அவனுக்கு இப்டித்தான் ஆட்டிட்டே இருந்த ரெண்டே கால் வயசு வரைக்கும் தொட்லாட்டினே அடுத்து செகண்ட் பேபி இவ்வளுக் க்கும் தா ஆட்டிட்டே இருக்க வாழ்க்க ஃபுல்ல தொட்டி இல்லாட்டியே போயிரும்போல சிஸ்டர் என்ன பண்ண இவுங்க வந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அதே நெலம தா போல
ஆமா ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக் கும் அப்டிதான் இருக்கும்
கு கஷ்டம் தான் ஒரு மெச்சூரிட்டி வ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வந்தா தான் இப்போ வந்து அம்மாவ நம்ம இப்டி வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவுங்க சொன்னா நம்ம கேக்கணும் அப் அப்டிங்கிற அந்த ஒரு மெச்
மெச்சூரிட்டியே வருதும்
அது வரைக்குமே மே வந்து என்ன தான் உங்க ஸ்கூலுக்கு போகட்டுனு அந்த சேட்டைகள் வந்து கொறையவே கொறையாது கூட தான் செய்யும்
ஆமா ஸ்கூலுக்கு போனா வந்து மிஸுக்கு பயப் புடு அந்த ஸ்கூல் டைமிங் மட்டும்தான் வீட்டுக்கு வந்த ஒன்னே சேட்டதா டபுல் மடங்காயிரும்
அது என்ன நம்பளுக் கு வீட்ல வந்து நாம்ப பகல்ல வந்து எவ்ளோனா பிள்ளைங்க சேட்ட பண்ணாலு தொல்ல பண்ணாலும் அந்த நைட்டு வந்து நம்பளுக்கு அந்த தூங்கறதுக்கான அந்த நேரம் கெடச்சிருச்சினா நம்ம மைண்ட் ரொம் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கும் ஆமா நைட்டு எல்லாம் தூக்கமே கெடையாது நைட்டெல்லாம் பாப்பா அழுவா அவ எதுக்கு அழுகுறானே காரணமே தெரியாது நாங்களு இங்க தனியாதா இருக்கோ நா னு, ஏன் ஹஸ்பண்டு, தம்பி, பாப்பா நாங்க நாலு பேர் இருக்கோ. அவங்க அக்கடானு அங்கவே படுத் தூங்கியிருவாக எம் பையனு ஏன் ஹஸ்பண்டு இங்க நாந்தா தொட்ல வி டிய விடிய தொட்லு ஆட்டிட்டே இருப்பே செரி ஒரு ப நம்மளுக்கு எவ்ளோ நேரோ நம்ம முழிச்சிருந்தாலு அந் த ஒரு மணிக்கி மேல நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது
ஆமா தூக்கத்த ஆ ரொம்ப கஷ்டோ
ஆ எப்போ இவ்வளவா இப்போ இந்த ஒண்ணே கால் வயசு வளக்கறதுக்கே நா ரொம்ப கஷ்டப்படறே எப்படா இன்னு கொஞ்ச பெரிய பொண்ணாவா ஒரு மூன்ர வயசாயி இவள எப்படா எல் கே ஜி சேப்போன்ருக்கு நைட்டு நைட்டு இன்னைக்காவது தூங்கிர மாட்டாளா டெய்லி நைட் வந்து எனக்கு பயமா இருக்கு
நம்ம வந்து நம்மளுக்கு அந்த தூ க்கோங்கறது வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியமானது அந்த நைட்டு மட்டுதா நம்ம தூங்குறோ மே அந்த தூங்கலனா நம்மளுக்கு அப்டியே இந்த போஸ்ட் டி ப்ரஸன்லா எப்டி நீங்க கடந்து வந்தீங்க?
அதுவா நம்ம அந்த இதுனாலதா நம்மளுக் க்கு அந்த டிர்ப் ஆ டிப்ரஷனே வரு
ஆமா
மேக்சிமோ நம்மளுக்கு அந்த தூக்கோ இருக்காது அந்த பிள்ளைங்க வந்து அழுகுதா நம்மளுக்கு அதுலயே வந்து மைண்ட் ரொம்ப பாதி போயிருது இப்போ சரி ஓகே பகல்லா தூங்கலா அப்டின்னா த காலையில தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்பணு அவனுக்கு லன்ச்சு பிரிப்பேர் பண்ணி அவன பேக் பண்ணி ஒம்போது மணிக்கு அவ ஸ்கூலுக்கு போனா பத் து மணிக்கி அவங்க அப்பா ஸ்கூ வேலைக் போறாங்க செரி ஓகே அதுக்கடுத்து பாப்பாவ குளிக்க வெச்சுட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி செஞ்சு அதுக்கப்புறந்தா நானே சாப்புடுவ ஒரு டென் தேட்டிக்கு மேல ஆயிரு சாப்டு முடுச்சுட்டு ஒரு பத்து நிம்ஷோ கொஞ்ச நேரோ ரிலேக்ஸ்டா உக்காந்துட்டு மறு மறுவுடி ம மத்தியானோ லன்சுக்கு பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணு மறுபடி ஒரு சாப்பாடு வாங்கி கொழம்பு வெச்சு அதுக்கு ஒரு கூட்டு வெச்சு மறுவடி துணியெல்லாங் கெடக்கு துணிய தொவச்சு கைட்டுதா வாஷ் பண்ற எங்க வீட்ல வாஷிங் மிஷ் கின்ன கெடையாது அது தொவச்சு ஆமா ஆம் வொள வெச்சு து அந்த துணிய தொவைக்கலதா நா ரொம்ப கஷ்டப்படுவே நா இங்க உள்ள பாத்ரூம்க்குள்ள உள்ள நா லாக் பண்ணிட் இருந்தனோ வெளில கதவ தட்டு ஒடம் டம்முன் தட்டு டுவா நம்ம சேரி தொறந்து வெச்சு த்துட்டு வா கா நம்ம துணி தொவச்சோ அப்டின்னா உள்ள பாத்ரூம் குள்ளயே வந்துர்றது மேடம் வந்து
ஆமா ஏ எனக்கு ஒரு ஒன்னே முக்கால் வயிஸ் பாப்பா இருக்கா அவளு என்ன பண்ணுவா ஆனா இப்ப எங்க அம்மா இருக்கனால எ நாங்க வந்து என்ன பண்றதுன்னா ஹஸ்பண்ட் வந்து யூனிஃபாம்மு ஆஃபிஸ்க்கு அவங்க யூனிஃபாம் மட்டு கையிலதா வாஷ் பண்ண சொல்லுவாங்க மிஷின்ல போட விட மாட்டாங்க அதனால நாங்க எங்க டிரெஸ்ஸ மட் டு நாங்க வந்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு எ ஹஸ்பண்ட் டிரெஸ்ஸ வந்து கையிலதா வாஷ் பண்ணுவோ ஏ பொண்ணு டிரெஸ்ஸயுமே வந்துட்டு நா வந்து கையிலதா வாஷ் பண்றே போ ஏன்னா அவளுக் ஒரு நாளைக்கு ஒரு நாலு டிரெஸ் பத்தாது மாத் அழுக்கு பண்ணிடுவா எதாவது ஒண்ணு சாப்டே வெளிய வெளாடு ட போவால வெரண்டால ஒரே டஸ்ட்டு அங்கே வெளாண்டு அழுக்கு பண்ணிடுவா கையில தான் துவைக்கிறோம் நம்மனால வந்துட்டு இப்போ நீங்க தனியா இரு இதனால உங்களுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க விதே சொல்றீங்க இப்ப எனக்கு எங்க அம்மா இருக்கனால நான் வந்து வந்து ஒரு நாள் துணி துவைச்சோம் எங்க அம்மா ஒரு நாள் துணிதுவைப்பாங்க சமையல் கட்டு வேலை பார்ப்பாங்க
இப்போ அஹ் ரெண்டு பேர் இருந்தாங்க அ அப்படின்னா இப்ப நம்ம துணி தொவைக்க நம்ம குழந்தை பாத்தத்துக்க கூட ஆள்
ஆளுக்கு
வாக்குறதுக்கும் ஆள் கிடையாதா அந்த துணி தோ அந்த வாக்கர்ல வந்து உட்கார வச்சுட்டு அந்த வாக்கர்ல இருந்து இவ எப்படியே சாஞ்சுக்கிட்டே வருவான்
ஆமா ம் நாங்க வாக்கரே எ பொண்ணுக்குல்லா வாங்கி தரவெல்ல எங்கவீட் வீட்டுக்கார்ட வந்து நா கேட்டேன் ஏங்க வாக்கர் வாங்கி குடுங்க பக்கத்து வீட் அந்த புள் பிள்ளைக்கெல்லாம் வச்சிருக்காங்க வாங்கி குடுங்க வாக்கர் அப்படின்னா வாக்கரே வந்துட்டு வாங்கிகுடுங்
அது நெஜமாவே வாங்காம இருக்கது நல்லதுதான் ஆனா வந்து நம்ம தனியா இருக்கு போது இப்போ வந்து கிச்சன்ல நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப இப்போ தண்ணியெல்லாம் கொட்டுதா அப்போ அந்த தண்ணியிலதா அந்த பிள்ளைங்க வந்து வந்து நிக்கிது
ஆமா சளி புடிக்கும் சீக்கிரத்துலேயே
பிடிக்கும் வலிக்கு விழுந்திருமோனு பயமா இருக்கு
ஆமா என் பொண்ணு வந்து நிறைய வாட்டி வலிக்கு விழு தேங்கா சேதராத செய்தது மண்ட அவளே ஆளு இருந்துமே வந்துட்டு அந்த ஒரு கட் கட்டத்துக்கு மேல நம்ம ஒரு கண் சிமிட்ர நேரத்துல அந்தஇது நடந்தது தண்ணி கிளாஸ்ல கேட்ப்பா குடிக்கிறேங்கன்னு
இல்ல அதான்
தண்ணி குடிக்கேன்னு கேட்பா எங்க அம்மா கொஞ்சோ மாதா குடுப்பாங்க அத எப்படி கீழே ஊத்துவான்னு
அவங்க தண்ணி கேக்குறதே வந்து வெளையாடுறதுக்கு தான் ஆமா
அந்த தண்ணிய ஊத்தி அ இத வந் து டிரெஸ்ஸ நலட்சுரூவா
ட்ட நெனச்சா பரவால்ல இந்த
இந்த பாத் ஒரு பாத்திர ஆமா ஒரு அந்த தண்ணிய ஊத்திட் ட்டு அது மேல செப்பளங்காளு தப்சப் ப்சப் அடிச்சிட்டு விளாண்டுட்டு இருக்கது ஆ அந்த தண் தண்ணில வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு இதா இருக்கு கியூரியாசிட்டி ரொம்ப இருக்கு அதுல
நா தா தண்ணில விளையாடறது நம்ம சப்பாத்தி மாவு பெசஞ்சானா அந்த மாவு கேட்டு கால்குள்ளேயே வந்து நிக்கு நிக்கிறது ஏதா ஒரு காய் அது சாப்பிடுறாங்களோ எப்ப பாத்தாலு ஆ அந்த காலுக்குள்ளே வந்து நிக் கேளு ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஏ நா வந்து எங்க அம்மா வந்து காலையில டிஃபன் செஞ்சிருவாங்க மத்தியானோ லன்ச் செஞ்சடுவாங்க எ பாப்பாவ பாத்துக்கிறது வீடு கிளீனா வச்சுக்கிறது நைட்டு சமைக்கிறதா என்னோடய டியூட்டி
ஓகே ஓகே ப கொழந்தைங்கள பாக்கறதான
அதுதா அதுதா என்னுட டூட்டி அதனா நைட்டு நா சமை க்கலா கிச்சனுக்குள்ள போவே எங்க அம்மா வெளியதா வ ச்சி வெளாட்டு காட்டிட்டு இருப்பாங்க வந்துருவா அம்மா தூக்கு அம்மா தூக்கு அம்மா தூக்கு அவள இடுப்புல வச்சுக்கிட்டே தோஸ் த்த ஊத்தனு அவ இடுப்பல வச்சிக்கிட்டே சப்பாத்தி போடு என்ன பண்ணுவே சப்பாத்தி கி ஃபர்ஸ்ட் தேய்சுருவே தேக்கையில மாவு நம்ம வச்சி தேய்போ சப்பாத்திய மாவு வீடு ஃபுல்லா மாவ மாவாக்கிருவா அத பெருக்கணு இந்த புள்ளைங்க வச்சிட்டு வேலைக்கு மேல வேல நம்மளுக்கு இரு க்கதா செய்யு ஆளு இருந்தாலு ஒன்னுதா ஆளு இல்லனாலு ஒன்னுதா போல
ஒரு விஷ்யத்துக்கு நெஜமாவே ஆமா ஒரு விஷ்யத்துக்கு ரெண்டு வேல பண்ணணு என்ன உங்களுக்கு என்ன இப்ப அம்மா வந்து இப்ப காலையில மத்தியானோ சமச்சி குடுத்துடுறாங்க என இங்க சமச்சு கொடுக்க ஆள் இல்ல சமையலு நானே இவள பாத்துக்கறது நானே பை எங்க பஸ் ஃபர்ஸ்டு எனக்கு பையன் ஆனா அவனயும் நான் வளத்தேன் ஆனா அவ வந்து இந்த அளவுக்கு சேட்ட பண்தே கெடையாது நெறய வீடியோல வந்து சொல்றாங்க தெரியுமா இந்த ரெண்டாவதா பொறந்தது வந்து மொதல பொறந்துருந்தா நம்ம ரெண்டாது புள்ளயை பத்தி யோசிக்கவே மா ட்டூ சொல்லுவாங்கல அந்த மாரிதான் நெஜமாவே தான் சேட்ட பண்ணுது பங்கர சேட்ட அவ எல்லா அவ்ளோ அவனும் சேட்ட தான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணா இவதான் ரொம்ப ஜாஸ்தி சேட்டை
ஆஹ்
ட்டு தூங்குனா அந்த காலையில விடியும் போது ஏண்டா விடியுதுனு நெனப்பாங்க என்னுட சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு தெரியுமா காலையில சீக்கரம் விடியட்டும் கடவுளே நைட்டு வந்து ஏன தூங்க மாட்டிக் காலையில விடியவாது செய்யட்டும் இவ முழிச் த்தாது இருப்பளே
ஆஹ் கை அந்த தொட்டில் ஆடுறது ஒரு எரிச்சலை ஒரு உங்க இதா இருக்கிறது
பயங்க பயங்கரமான ஒரு எனக்கு ஒரு இது அப்படின்னா தலைவழினாலே எனக்கு இந்த தொட்டிலாட்டுறது யோசிச்ச கூட இப்போ கூட நான் தொட்டிலாட்டிட்டு தான் இருக்கேன் தொட்டிலாட்டணும் அப்படின்னு வச்சு எனக்கு இந்த ரைட் ரைட் ஹாண்ட் வந்து அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் இப்ப நார்மலா நம்ம கையை வச்சிருக்கோம் இருக்கும் போது கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணும் தோணாது நம்ம தூங்கும் போது இப்ப கை எப்படி மேல தூக்குவோம்ல தலையையில் வந்து இப்படி கையை வைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொசிஷன்ல பயங்க பயங்கிற வலிஎடுக்கும் என்னால தாங்கவே முடியாது இது வந்து எனக்கு க்கு எப்டிதா நிப்பாட்ட போறணு இத் இதெல்லா நா எ ஃப்ரெண்ட்ஸிட்ட புழம்பம் போதா அவங்க எல்லாருமே த திட்டுவாங்க இது வந்து வோ தப்பு தா நீ பிள்ளைய பக்கத்தில படுக்க போட்டு தட்டி கொடுக்கணு நீ போட்டு நீ ஏ நாங்கலா இந் இப்போலா விட்டுட்டோ அப்டி பண்ணோ இப்டி பண்ணணு நீ ஒன்னு பண்ண மாட்டேங்கிற அப்டினு சொல்லி திட்டுவாக சேரி என்ன பண்ண நம் இப்டி பழக்கியாச்சு அப்டின்னு சொல்லிட்டு நானே எதனா பண்ணி பார்த்து த
ஆ ஆ ஏ பொண்ணு எப்டின்னா நா எ ஏதாவது ஒரு வேல எனக்கு பண்ணணு இப்ப எங்க அம்மா சப்போஸ் எங்கேயாவது இப்ப அவசரமா கடைக்கு போணு அப்டின்னா எங்க அம்மா போயிருவாங்க நா என்ன பண்ணுவ அவளுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ்ஸ போட்டு கொடுத்துருவே இந்த மாதுள பழோ எ பொண்ணு நல்லா சாப்டுவா அந்த என்ன பண்ணுவே மாதுளை பழத்தை வந்து ஒரு தட்டுல போட்டு என்ன அம்மா நீ சாப்ட்டுட்டி அம்மா இத பாத்துட்டு வரறேன்னு செல்லோ அப்டின்னு சொல்லுவே அவ பாட்ல அமைதியா இருப்பா நா பாத்துட்டு இருந்தே ரொம்ப சேட்ட பண்ண மாட்டா எ பொண்ணு அவளுக்கு வந்து என்னன்னா அவ கூட இருக் க்கணோ
பக்கத்திலே இருக்கணு நம்ம கூடயே இருக்கணு உ அதுவு அம்மாதா கூடயே இருக்கணு குணு
ஆமா ஆமா அந்த மாரி
அது இன்னொன்னு தம்பி தங்கச் சியோ தா யார் வந்துட்டாங்க அப்டின்னா கொஞ்ச அதுக்கப்புற தா பிள்ளைங்க வந்து கொஞ்ச சேட்டையே செய்ய ஆரம்பிக்கும்ன்னு சொல்லுவாங்க பொசிசிவ்னஸ் வந்துருதா ஏன்னா இவ்ளோ நாள் அம்மா நாம் கூடையே இருந்தா இப்போ எ எ பையன்ல்லா ரொம் ரொம்ப பயங்கரமா அவ நேத்து பக்கத்து பத்துட்டு சொல்றா இவா இவ அழுகுறா தூங்குறோனா எ அம்மா எ அம்மா விட்டு நா வரமாட்டே அப்டிங்கிறா நா பாப்பா அழுகுறாளமாணி தள்ளிப்படுமா அப்டின்னு சொல்லி ட்டு அவன தள்ளிட்டு இவளா நடுல படுக்க போய்க்கு உடனே அவனுக்கு அவ்ளோ கோவோ வருது போங்க நீங்க எப்ப பாத்தாலு இப்பிடித்தா பண்றீங்க அப்டின் சொல்ட்டு அவே அந்த பாவமாதா இரு
பாவமா அது வந்து பிள்ளைங்களுக்கு அது புரியறதுக்கு நம்ம து சொல்லி புரிய வைக்க நம்ம பாப் பாம்மா நம்ம தங்கச்சி பாப்பாம்மா நம்ம பாத்துக்கிரணுமா அப்டின்னு ம் ம்
இன்னொன்னு ரெண்டு அவனு குட்டிப் பையன்தா இந்த டைம்ல வந்து அவனு அம்மா கூட இருக்கணுனு நெனப்பா இவளு சின்ன பிள்ளை இவளு அம்மா கூட இருக்கணுன்னு நெனைப்பா அதுக்கு த்தா வந்து ரெண்டு கொழந்தைங்களுக்கு போதிய இடைவெளி விடணனு சொல்றாங்க போல ஆனா கரெக்டான ஸ் டேஜுதா ரெண்டே கால் வயசாகும் போது நான் ப்ரெக்னண்ட் ஆனே பா பாப்பா பொறக்கும்போது அவனுக்கு அவளுக்கு ஆ தம்பிக்கு மூணு வயசு முடிஞ்சிருச்சி
ஆ இப்ப வந்துட்டு பேரன்ட்ஸ் என்ன ஒரு பேர ஒரு ச அம்பது பெர்சன்ட் என்ன சொல்றாங்கன்னா த ஒரு கொழந்தைக்கி ரெண்டு வயசு ஆயிருச்சா மறு கொழந்தை உண்டாயி பெத்துருங்க அப்பதா உங்களுக்கு அந்த கஷ்டோ தெரியாது அது முடிஞ்சிரு அந்த பேரண்டிங்கறது முடிஞ்சிரு ஆ அப்டின்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல் றாங்கன்னா நீங்க வந்து ஒரு கொழந்த ஸ்கூல் சேத்து ஒரு நாலு வயசுக்கு அப்புறோ நீங்க அந்த அந்த பிரெக்னன்சி ஜர்னிய என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணி பெறுங்க உடனே உடனே பெத்துட்டீங்கன்னா அது தெரியா ஆனா அதுல உள்ள கஷ் டோ நம்மளுக்கு தான தெரியு
ஆமா இல்ல ஒரு பக்கோ வந்து ஒடனே ஒடனே அடுத்தடுத்து பேபி பொறந்து ட்டோ நம்ம அடுத்தடு ஸ்கூலுக்கு அனுப்பிருவோமோ அடுத்த நம்ம ஒரு வேலைக்கி போகலா அப்பிடிங்கிற ஒரு எண்ணத் துல நா அடுத்தடுத்து கொழந்த பெத்துட்டா நம்மளுக்கு ஒரு வேல முடிஞ்சுது பிள்ளைங்களு ஸ்கூலுக்கு போயிரு. இல்ல நம்ம சொன்ன மாரி ஒரு நாலு வருஷோ அந்து வ அஞ்சு வர்ஷோ கேப்பு உட்டா இந்த பிள்ளைய அப்பதா வளத்து நம்ம ஸ் கூலுக்கு அஞ்சு வயசு ஆகு மறுபிடி இன்னொரு கொழந்தைனா அதுக்கு ஒரு அஞ்சு வருஷோ ஆயிரு அப்ப நம்ம படிச்சதுக்கான அந்த ஒரு வேல்யூ இல்லாம பெரி ப்ப ஒரு ஏஜுக்கு மேல வந்து இப்ப உங்களோடய ஏ ச்சி என்னல்லா கேக்குறாங்க வேலைக்கின்னு போயிட்டா நீங்கயே இத்தன வருஷ வேலைக்கு போல கொழந்தை நீங்கன்னு சொன்னா ஒ அது அந்த ரீஸ் து வந்து அவுங்க ஏத்துக்கிட மாட்டாங்க சோ நம்ம வந்து இப்ப நம்ம படிக் ச்சிருக்கோ படிச்சி இந்த இந்த இப்புல்ல காலத்தில வந்து ரெண்டு பேரு வேலைக்கு போன தா நம்ம குடும்பத்
ஆமா ஒரு சர் சம்பாத்தியோ வந்
சேர் கண்டிப்பா முடியாது அப்ப பிள் பிள்ளைங்கல நம்ம பஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனுமா நெக்ஸ்டு ஸ்டெப்